ஹலோ ஹலோ வணக்கம் தோழி
நான் பேசறது கேட்குதுங்களா
ஆ இப்ப கேட்குது தோழி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கேக்க மாட்டேங்குது தோழி அதான்
அப்டிங்களா சேரி பரவாயில்லைங்க தோழி ஆ தெளிவா கேட்குதானுங்க இப்போ
ஆ தெளிவா கேட்குது தோழி ஆ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெண் குழந்தைகள்ல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கல்லாம் என்ன பண்றாங்க இப்போ சின்ன நம்ம இருந்த ஸ்டேஜ்லல்லாம் வந்துட்டு ஒரு நறைய வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த மேக்கப்ன்றதுல்லாம் நம்ம அவ்ளோவா பண்ண மாட் டோம் சும்மா ஒரு பவுடர் போட்டுட்டு ஒரு மை மை போட்டு இல்லன்னா ஒரு சாந்து பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு இல்லன்னா அந்த கலரு அந்த இது வரு இல்லையா நெறைய கலர்ஸ் வச்சு ஒரு சாந்து மாரி வரு அது வச்சுட்டு போவோ ஒரு ஒரு பஃங்க்ஷன்னா அந்த மாதிரி தலைக்கு ஒரு அம்மா ஜடை போட்டு விடுவாங்க தூக்கி ஒரு க்ளிப் போட்றது அந்த மாதிரி பண்ணிட்டு போவோம் அந்த மாரி இது பெருசா ஒன்னும் மேக்கப்பு அந்த மாரிலா போட மாட்டோம் ஆனா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வயசு ஒரு அஞ்சு ஆறு வயசு சி அதுக்கு அதுக்கும் கீழே இருக்ற சின்ன சின்ன கொழந்தைங்கள்லா வந்துட்டு இந்த மேக்கப் போட்றே அப்டின் சொல்லிட்டு நிறைய அ வீடியோஸ் எல்லாம் போ பாத்து நா அந்தனே நா அந்த வ க அப்ப அந்த ரோஸ் கலர் பவுடரு எது எதோ நெறையா வந்துருச்சு இல்யா கிரீமு அதுக்கு அப்றோ அ மார்னிங் ரொட்டீனு அதுக்கு அப்றோ ஈவினிங் நைட் ரொட்டீனு அதுக்கு அப்றோ அதுக்கு ஒரு கிரீமு போட்றது அதுக்கு மேல ஒரு பவுடர் போட்றது நெறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மேக்கப் சம்மந்தப்பட்டு நெறைய வந்துருச்சு இல்யா அத வந்துட்டு அந்த சின்ன கொழந்தைங்கல்லா வந்துட்டு அத ஃபாலோ பண்ணி பண்றது அதெல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அது உட அ அந்த நமக்கு அந்த ஸ்கின்னுக்கு நல்லதா கெட்டதா எதுவுமே தெரிய மாட்டேங்கிது அது ஒரு லிப்ஸ்டிக் நெறைய போட்றது கண்மை ஜாஸ்தியா போட்றது அதுலயு வந்துட்டு ஒரு ஏதோ ஐ லாஷஸ் மாரி ஏதோ ஒரு ஸ்டிக் பண்ணிக்கிறது நெறைய வந்துட்டு ஆ அந்த ரேசர் மாரி வச்சிட்டு அந்த முடியை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நெறைய வந்துட்டு இந்த பெண் கொழந்தைங்கல்லா இந்த சின்ன வயசுலருந்தே வந்துட்டு நெறைய விஷயங்கள் பண்றாங்க அத வந்துட்டு எனக்கு பாக்கும்போது ரொம்ப ஆ ரொம்ப பிரமிப்பாவு இருக்கு இதெல்லா இந்த ஏஜ்ல வந்து தேவையா அப்படின்ற மா ஐயோ எனக்கு பாக்குறது கஷ்டமா இருக்கு அதோட பேரண்ஸ் வந்து அதை என்கரேஜ் பண்ணி உனக் எது வேணுமோ அத வாங்கி தரேன்னு வாங்கி தராங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி அத பத்தி கேக்கலானு
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப இருந்த காலகட்டம் மாரி வந்து கெடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொழந்த அஞ்சாறு வயசு கொழந்த நீங்க சொன்ன மாரிதா என்னோட ஆ அண்ணியோட கொழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்துட்டு வெறு ஆறு தா அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பழகிச்சுன்னு தெரியல அது வந்து பாத்தீங்கன்னா குளிக் கு குளிச்சுட்டு கூட வரது கூட செகண்ட்ரி தா மொதல்ல காலையில எந்திரிச்ச ஒனே பல்லு கூட வெளக்காது அது என்ன பண்ணு அப்டின்னா மொதல்ல போய் தல சீவிட்டு அது மூஞ்சியு கழுவாது எந்திரிச்ச உடனே வந்து அ து அந்த வேல தா பண்ணு தல நல்லா சீவிட்டு கிளிப்பு சைட்ல வந்து அளவா முடி இருக்குறனால சைட்ல ஒரு கிளிப்பு குத்திக்கு அதுக்கப்புறோ வந்து பவுட்ரு போட்டுக்கு பவுட்ரு போட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கு அதுக்கப்புறோ வந்து அ அந்த அந்த அ நம்ப கண்ணுக்கு வந்து இது போடுவோ பாத்தீங்ளா ஐ லைனரு அந் த ஐ லைனர்ல வந்து கரெக்டா புருவத்துக்கு கிட்ட கரெக்டா நம்ம எந்த எடத்துல பொட்டு வப்போமோ அந்த எடத்துல கரெக்டா ஒரு சின்னதா சின்னதா ஒரே ஒரு சொட்டு மட்டு டாட் மாரி வைக்கு அது பொட்டு அப்டிங்கிற மாரி வைக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னடா இந்த அளவுக்கு அப்டின்ட்டு நான் அதுக்கப்புறந்தா அது வந்து பல்லு வெளக்குறதாகட்டு அதுக்கப்புறந்தா குளிக்கு காலைய எந்திரிச்சோனே இந்த மேக்கப் வந்து நடக் கு அப்ப வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு அப்ப எல்லாரு சொல்லுவாங்க காலைல எந் ன்னே எங்க பாப்பா அப்டின் கேட்டா மேக்கப் போட்டுட்ருக்கும்பாங்க அது அவங்க பாத்து பாத்து அவுங்களுக்கு சலிச்சு போச்சு ஆனா எனக்கும் எங்க அம்மாக்கு வித்தியாசமா இருக்கு ஏனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணியும் வந்து இந்த மாரி மேக்கப் எதுவ்மே போட மாட் டாங்க அண்ணியு வந்துட்டு என்ன மாரி தா எதோ ஒன்னு இருக்கறத வெச்சு அப்பிடிதா அண்ணியு வந்து பாத் தீங்கனா கொஞ்சோ கலராதா இருப்பாங்க நானும் கலராத இருப்பே எ கணவரு கலராதா இருப்பாரு ஒரு பொட்டு வெக்கறது சாமி கும்பிட்டு பொட்டு வெக்கறதா இருந்தாலும் வந்து நானும் என் அண்ணியு வந்துட்டு கண்ணாடி பாட்டுத்துல்லா வெக் க மாட்டோ டக்குனு ஒரு பட்டயடிஸ்ட்டு நாங்க பாட்டுக் ஒக்காந்துக்குவோ அந்த மாதிரி ஆட்கள் ஆனா வந்துட்டு இந்த குழந்தை வந்து பாத்தீங்கனா பொட்டு வெக்கறதுக் கூட அது அ எப்டி சொல்றது அந்த அளவா அளவா பாத்து வெப்பாங்க பாத்தீங்களா சின்னதா அந்த மாரி வெக்கிது யார பாத்து கத்துக்கிச்சு என்ன ஏதுன் தெரியில ஆனா இப்பிடி எங்க வீட்ல வந்துட்டு யாருமே எங்க அத் தை ஆகட்டும் எங்க மாமா ஆகட்டும் எங் க என்னோட கணவர் ஆகட்டும் நான் ஆகட்டும் அண்ணி ஆகட்டும் யாருமே வந்து ஒரு மேக்கப் போட்றது ஒரு பவுட்ரு கூட அடிக்க மாட்டோ ஆனா இந்த குழந்தை வந்து பாத்தீங்கனா இந்த பவுட்ரு போட்டு மேக்கப் பண்றது அந்த விஷ்யம் எல்லா வந்து இப்பவே கத்துக்கிச்சு இப்ப கத்துக்கிட்டு அதுக்கப்றோ என்ன பண்ணுனா சாப்புடும் பல்ல வெலக்கிட்டு வந்து சாப்புடு அதுக்கப்றோ வந்துட்டு குளிக்க போம்போது எல்லாமே இது பண்ணி குளிச்சிட் வந்து மறுபடியு சாய்ங்காலோ இன்னோரு வாட்டி வந்து மேக்கப் போடு தலையசீவி மேக்கப் போடு ஆனா நா வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து திருமணமான புதுசுல நெறைய பேர் வீட்டுக் வந்து பாப்பாங்க இல்லைங்ளா சொந்தக்காரங்க அப்பிடி வந்து பாக்கும்போது கூட நா நைட்டி போட்டுட்டு கொண்ட போட்டு அப்பிடிதா ஒக்காந்துட்ருப்பே மத் தபடி பெருசா நா மேக்கப்ல போக மாட்டே எனக்கே ஆச்சரியமா இருக்கு அஞ்சாறு வய்சு குழந்த வந்து இப்பிடி பண்ணுதா அப்டின்ட்டு ந நம்ப என்ன பண்ணுவோ சின்ன வய்சுல எல்லா பொம்மைய வெச்சு வெளாண்ட்ருப்போ ஆனா இப்ப வந்து அவுங்க நெறைய விஷ்யங்கள் வந்து சமூக வலைதளங்கள் ஆகட்டு அந்த மாரி வந்து கத்துக்கறாங்க ஆனா குடும்பத்துல யாருமே வந் து இந்த மாரி ஒரு மேக்கப் போட்றது வந்து இல்ல இது இந்த லிப்ஸ்ட்டிக்கே வந்து அந்த குழந்தைக்காக தா அங்க இருக்கு லிப்ஸ்டிக்கும் செரி ஐ லைனரும் செரி எங்க அண்ணி கூட ஸ்டிக்கர் பொட்டுதா என்ன மாரி வெப்பாங்க மத்தபடி ஒரு ஐ லைனர் போட்றது அது எல்லாமே இந்த குழந்தை மட்டு
கண்டிப்பா நீங்க சொன்னது ஆ நீங்க சொன்னதுக்கப்பறந்தா எனக்கு ஞாபகோ வந்துச்சு நாங்க ஊருக்கு போவோ எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது பக்கத்துல ஒரு சின்ன கொழந்தை இருக்கு அந்த சின்ன கை கொழந்தைலர்ந்தே நாங்க அந்த கொழந்தைய பாத்துட்ருக்கோ எங்க அம்மா வீட்டுக்கே தா வரு எல்லா இங்யே தா வளந்தது அப்டின் சொல்லலா இப்ப அது அ அந்த கொழந்தைக்கு இப்ப ஒரு ஆறு ஏழு வய்ஸ் தா ஆகுது நீங்க சொன்ன மாதிரியே தா அந்த ஒரு அ வீடியோஸ் எல்லா பாத்து பாத்து என்ன பண்ணுது ஒரு நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி ம் மொ மொகத்துல வந்துட்டு ஒ அந்த அந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்றது ஃபஸ்ட்டு க்ரீம் போட்டுக்கறது அதுக்கப்பறமா ஒரு பவுடர் போட்றது அதுக்கப்றம் நீங்க சொன்ன மாரி அந்த ம் ஐ லைனர் எடுத்து சின்னதா ஒரு பொட்டு வெச்சிக்கிறது அது கண்ணுக்கு வேற ஒரு அந்த ஐ லைனர் வெச்சு இந்த ப் பொ இது மாரி வளச்சு விட்டுக்கறது இந்த கண்ணுக்கு கிட்ட அதுக்கப்றோ கண்ணுக்கு மை போட்டுக்கறது அதுக்கப்றோ லிப்ஸ்டிக்கு எவ்ளோ டார்க்கா எப்டி கெடைக்குதோ அந்த மார் ரெட் கலர் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போட்டுக்கறது அதுக்கப்றோ அ ஃபேஸ்ல வந்துட்டு இந்த மாரி ஷைனிங்கா இருக்கறத்துக்காக எதோ ஒரு பவுடர் மாரி யூஸ் பண்றாங்ளே அதெல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு மேல அப்றோ வந்துட்டு அந்த க கன்னத்துக்கு அதுக்கெல்லா பிங்க் கலர்ல போட்டுக்கறது இந்தளவுக்கு வந்துட்டு ஒன்னொன்னு பாத்து பாத்து அந்த கொழந்த பண்ணுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு இப்ப நாங்க வந்துட்டு இவ்ளோ பெருசா ஆய்ட்டு இவ்ளோ இவ்ளோ வருஷத்துக்கு அப்புற வந்துட்டு சேரி ஓகே இப்ப எல்லா மேக்கப் பண்ணிக்கிறாங்களே நம்மளு பண்ணி க்கலானு சும்மா எதோ ஒரு அந்த ஒரு கிரீம் மாதிரி கிடைக்குது அத வந்துட்டு லைட்டா போட்டுட்டு ஒரு காம்பாக்ட்ன்றது போட்டுகிட்டு ஒரு பொட்ட மட்டு வைக்கிறோ ஒரு ஐலைனர் மட்டு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறோ அவ்ளதா ஆனா வந்துட்டு இப்ப நாங்க வந்து அந்த ஒரு மேக்கப் கிட்ட இப்ப மேக்கப்புன்னு சொல்ல முடியாது அ இந்த மாரி ஒரு கிரீமு அதுக்கப்புற வந்துட்டு அந்த பவுடர அந்த லிப்ஸ்டிக் வச்சிருந்தா கூட நாங்க ஃபர்ஸ்ட்டு ஊருக்கு போன உடனே எங்களோட மேக்கப் அந்த ஒரு பவுச்சு தா எடுக்கு அதுல பவுச்ச எடுத்து இத என்ன லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க நீங்க எனக்கு வேணு அப்டின்னு சொல்லிட்டு கேக்கு அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைக்கு வந்துட்டு அந்த ஒரு லிப்ஸ்டிக் என்ன கலர் வெச்சிருக்கோ எனக்கு அதுதா வேணு அப்டின்னு வாங்கி போடுறது அதுக்கப்றோ அந்த என்ன காம்பாக்ட் பவுடரு அந்த பிளஷ் எல்லா என்ன கலர் வெச்சிருக்கீங்க எனக்கு வேணு குடுங்கன்னு அப்படி குடுக்க மாட்டோன்னு சொன்னா அவுங்களுக்கு அவ்வளோ கோவ வரு அந்த மாதிரி அந்த ஒரு மேக்கப்ன்ற ஒரு விஷயத்துல அவ்ளோ ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சு ஏன்னா ரிப்பீட்டடா அந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பாக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸா போடுறாங்க அதுவு சின்ன குழந்தைங்க வந்துட்டு எப்டி மேக்கப் போடுறாங்க அப்டின்றத காட்டியே வந்துட்டு நெறைய ஒரு அ வீடியோஸ்லா போடுறாங்கல்லையா அத பாத்து பாத்து வந்துட்டு இந்த குழந்தைங்க என்ன ஆகுறாங்க ஒரு மாரி அடிக்ஷன் மாரியே ஆயிடுது நம்ம ஒரு மேக்கப் போட்ணு இந்த வயசுலே அவுங்க எப்டினா இன்னு கொஞ்சம் பெருசா ஆகும் போது அவுங்களுக்கு வந்துட்டு அந்த மேக்கப் மேல இருக்கிற ஒரு மோகம் வந்துட்டு என்ன ஆகும்னு நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தோழி ஏனா நம்ம சின்ன வயசுல வந்து எப்டி இருந்து வளந்தோ இப்ப வந்துட்டு எப்டி இருக்கோ ஆனா வந்துட்டு அவுங்க இப்போ இந்த சின்ன வயசுலே இப்டி இருந்தாங்கன்னா இன்னும் பெரியவங்க ஆக ஆக என்ன ஆகும் எந்த மாரி அவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்டின்றதே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டிங்குது தோழி
கண்டிப்பா தோழி ஏனா நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்ம ஏனா வந்துட்டு நெறைய குழந்தைங்க இப்போ அத பாத்து கத்துக்குறாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு இப்போ எங்களோட அண்ணியோட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அது அது முன்னாடி அந்த பாப்பா முன்னாடி யாருமே அ ஒரு குறிப்பிட்ட மால பத்தியோ எத பத்தியோ பேச மாட்டாங்க ஏனா பேசுனா வந்து கூட்டிட்டு போக சொல்லும் அப்டிங்கிறதுக்காக பேச மாட்டோ ஆனா வந்து அது எப்டின்னு தெர்ல ஸ்கூல் வந்து இப்ப சமீபத்துல தொறந்ததுக்கு அப்றோ ஒரு ரெண்டு மூணு நாள் அங்க இருக்கிற அ குழந்தைகளோட பேசிட்டு அ அந்த குறிப்பிட்ட மாலோட பேர வந்து சொல்லி இங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுது அப்போ வந்து போம்போது அத்தையும் வந்து வரணும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு செரி ஏனா நம்ம வந்து வேல வேலைனு இருப்போ குடும்பத்தோட வந்து நம்ம கொஞ்சோ அ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணனு அப்டிங்கற காரணத்தினால வந்து நா போயிருந்த அப்பதா எங்க அண்ணியு வந்து சொல்லிருந்தாங்க இந்த ஒரு நா குறிப்பிட்ட மாலோட பேரு வந்து யாருமே வந்துட்டு பாப்பா கிட்ட சொல்லல ஆனா அது வந்து எங்கேயோ கத்துக்கிட்டு வந்து சொல்லுது அப்டின்னா அப்ப இதுக்கெல்லா வந்துட்டு யாரு ஒரு வெளிய போய் கத்துக்கிறது அந்த மாரி இதுலதா வந்து இந்த மேக்கப் பண்றதும் செரி அந்த பல விஷயங்கள் வந்து எல்லா கத்து கிட்டு வராங்கன்னு நெனைக்கிறே இல்லைங்களா தோழி இப்ப குழந்தைகள் வந்து பாத்தீங்கனா குழந்தைங்க இந்த வயசுல இருந்தே இப்ப மேக்கப் போட ஆரம்பிச்சட்டாங்கும் போது அவுங்க வளர வளர இது வந்து அப்டியே பழகிரு அப்ப பழகும் போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்றம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போடலைன்னா அவுங்களோட முகம் வந்து நல்லா இல்ல அப்டிங்கிற மாரி ஒரு அவுங்களுக்குள்ளய ஒரு பிரதிபலன் வந்து அவுங்க கடைசி வரைக்குமே அப்டி மேக்கப் போட்டுட்ருக்காங்க அப்ப நம்மள மாரி இப்ப நம்ம எப்டி ஒரு இயற்கையா வந்து ஒரு பவ் பவுடர் கூட போடாம இருப்போ அப்டி இருந்துமே வந்துட்டு பாத்தீங்கனா நம்பளோட ஏனா நம்பளோ ஒரிஜினல் மொகமே இதுதா அப்டிங்கம் போது நம் மளோட அந்த முகம் எதுவுமே வந்து அந்த பவுட்ரு படாமையோ இல்ல அந்த கிரீம் எல்லா படாமியோ எது டேமேஜ் ஆகாது இதே வந்து அவுங்க பவுட்ரு அது இதுன்னு போட போட வயசாக வயசாக அந்த மு அ ஒரு இருவ த்தஞ்சு இருபத்தாறு வயசுலய வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போட போட இளம் வயதிலேயே வ ந்து முகத்தில் வந்து சுருக்கம் அதல்லா வர ஆரம்பிக்கு இப்ப நெறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா அவுங்க மேக் கப் போட்டு மேக்கப் போட்டு மேக்கப் இல்லாம அவுங்கள பாக்க முடியாது அவுங்க மூஞ்சிய பாக்குற மாரி இருக்காது இல்லைங்ளா அப்ப அந்த மாரி இவுங்களுக்கு அந்த ஒரு நெலமை வரும் இல்லைங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்குன்னூறு உண்மைதா நானு அதுதா யோசிச்சே ஏனா நம்மல்லா இப்போ ஜஸ்ட் எதுவுமே போடாமயே நம்ம வந்துட்டு இவ்ளோ வயசா ஆனாலுமே நமக்கு அந்த ஒரு இது கஷ்டம் தெரில அப்டியே இருக்குற நா ச்சுருலா எப்டி இருக்குமோ அப்டி இருக்கோ ஆனா இப்ப கொழந்தைங்கல்லா இந்த வயசுல இப்டி மேக்கப் போடபோட இன்னு பெருசானா வந்துட்டு அவுங்களோட ஸ்கின் எந்தளவுக்கு டேமேஜ் ஆகு அந்த ஒரு ப்ராடக்ட்னால அப்டின்றத அவுங்க யோசிக்காம பண்றாங்க அப்டின் நெனைக்கிறே இதுலருந்து அவுங்க சீக்கிரமா வெளிய வரணுன்தா நா யோசிக்
கண்டிப்பா தோழி ஏனா இப்பவுமே அவுங்கள வெளியேற்றினாதா உண்டு இல்லைங்களா சேரி தோழி அ கொடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சி போச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கடச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றிங்க தோழி நன்றி